கேக்குதா ம் என்ன பண்ற
நானா வென் கங்காயொ உழிச்சிட்ருந்தே
ம் பிரியாணி செய்றதுக்குதா
பிரியாணி செய்யற்துக்கில்ல
அப்புறோ
முட்டக்கூட போட்றதுக்கு
அப்டியா சேர் சேரி என்ன சமைக்கல்லா தெரியுமாடி ஒனக்கு
ஐயே சும்மா இந்த எடுபுடி வேல இந்த மாரி அறுத்து தர்றது அந்த மாரியெல்லா பண்ணுவே சமைக்க வெல்லா மாட்டேன்
அத சமைக்கல்லா தெரிஞ்சா நம்ம எங்கயோ இருந்துருப்போமே
ஆமா சமைக்கவல்லா வந்து கத்துக்குவே
ஆஹா ஓ சேர் சேர்
இப்ப வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்ளோவா
சமைக்க தெர்ஞ்சா சாப்புடுவ ச்சீ சமைச்சு குடுத்தா சாப்புடுவ
ஆமா சமைச்சு குடுத்தா நல்லா சாப்புடுவே அவ்ளோதா
உஹூம் சமச்சி குடுத்தா நல்லா சாப்புடுவியா
நீ சமைப்பியா
ஓ தெரியு கொஞ்சொ கொஞ்சமா அதை சமச்சா நா சாப்புட்றதுக்கு எனக்கு தெரியு எனக்கு நல்லா இருக்ற அளவுக்கு சமைப்பே
ஓ ஒங் வீட்ல ஒனக்கு ரெண்டு தம்பி தான
ஆமா
ஒனக்கு அக்கா தங்கச்சி இல்ல ரெண்டு தம்பி யான்
அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கள தங்கச்சினு அப்றம் என்ன
ஆஹ் அது கர்ட்டுதான் என்ன பெருனாக்கு அந்த பக்கம் வந்திருந்த
அது பெருனாக்கு ஊர்ச்சு த்தல்ல எதுக்கோ வந்தன் அப்டியே சும்மா அப்ப எதார்த்தமா பாத்தது உன்ன
நோம்பு பெருனாக்கு தான இது
ஆமா நோம்பு பெருனாக்குதான்
ஆமா அப்பறம் கேக்குதா நான் பேசுறது கர்ட்டா கேக்குதா ஆஹ் ஆஹ் சொல்லு
இப்போ நாய் ஒன் ரிலிஸ் ஷண்ஷிப்பு
ம்
அப்பிடிங்கிறதுல ஒன்னோட தாட் என்ன
பொண்ணோட தாட் என்னன்னு சொல்லு நீ இப்ப எப்டி அடி வாங்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு தேவையா
அதுவும் கரெக்ட் தான் நாயினாயப் இப்புடியா ஆமா கரெட்டுதான் இப்ப எப்புடி அடி வாங்கிட்டு இருக்கன் எல்லாம ஒரு பாயிண்டு அடுச்சாப் பாத்தியா நீ இப்ப என்ன அடி வாங்கிட்டு இருக்க ஆஹ்
அப்புடிதான்
இல்ல சத்தியமா சொல்ற நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுற ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறன்
எனக்கு தெரியும் இப்புடிதான் எல்லாரும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அது அதுனாலதான் நான் வந்து முன்கூட்டியே வந்து நான் வந்து உஷாராயிட்டேன்
இல்ல பெசாம மூடிட்டே இருந்திருக்கலாமே அப்புடிங்கிற மாறி எனக்கு
இந் த டயலாக் வந்து நான் நிறைய பேத்துட்ட கேட்டுருக்
நெறைய பேர்த்திட்ட கேட்டிருக்க ஆனா நான் நெனைச்சிருந்தன் அப்புடின்னா ஆ நா எ கடசி சிவலிக்கும் என்னால கொண்டு போய் இருக்க முடியும் என்னால கடைசி வரைக்கு கொண்டு போ முடியு பட் அதாவது அந்த புள்ளையோட சாப்போட் இல்லாம நம்ம எதுமே பண்ண முடியாதுல்ல
ஆ
ஹலோ கேக்குதா
ஏ ஸ்ட்ரக்காவுது
ஒரே நிம்ஷோ
ஆ
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ம் அப்போ இப்ப ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள
ஆ
ரெண்டு பேரும் ஈக்குவலான எஃபர்ட்ஸ் போட்டாதா கரெட்டா இருக்கும்
ஆ
இப்போ ஒரு லவ் பண்றேன் அப்டின்னா
ன் சொல்றியா
ஆமா அப்டிதானே அப்டிதான இப்ப என் வாழ்க்க போயிட்ருக்கு நா மட்டு தா புடிச்சு தொங்கிட்ருக்குற மாரி இருக்கு எனக்கு அதான் அதுதா உண்ம நா மட்டு தா புடிச்சு தொங்கிட்ருக்கே
அப்ப மேடம் என்ன என்ன பண்ணிட்ருக்காங்க
அதாவது நா அதாவது நா தா வந்துட்டு அவ வேணு அப்டிங்கிற மாரி இருக்கே சோ அவளுக்கு வந்துட்டு நா வேணும் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் இல்ல
நீ வந்த வா வராட்டி போ அப்டியா
ஆ ஆனா அவ அந்த மாரின்ட்டு என்னால கரெக்டா சொல்ல முடில அவ அந்த மாரியும் பேசுறா அதுக்கப்பறோ எனக்கு நீதா வேணு அப்டின்னு பேசுறா அத நா ஒரு ஒரு வாரோ பத்து நாள் பேசாம இருந்தன்னா அப்ப என்ன ஆ என்ன வேணான்னு விட்டுட்டியா அப்ப என்ன கடைசி வரை கொண்டு போமாட்டியா அப்டிங்குறா ஒரு நாலு நாள் நல்லா பேசுனா எனக்காக ஒருத்தன் வருவான் என்ன புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் வருவான் நா அவனதா கல்யாணோ பண்ணிக்குவே அப்டிங்கிறா அப்பறோ என்ன டேசுக்கு நானு
ஒருவேள லூசா இருக்குமோ
இப்டி சொ இன்னக்கு நான் சொல்றே நான் எனக்கு ஒருத்த மேல கிரெஷ் இருக்கு அப்டி இப்டிங்கிறா
யாருன்னு கேளு
அதுதா அவங்க சர்ச்ல ஏதோ ஒரு பையனாம
அப்ப நீ என்ன சொன்ன
நான் எதுமே சொல்லுல அந்த அன்னைக்கு பிளாக் பண்ணதோட சரி அப்டியே போயிருச்சு
பேசலயா இப்ப வரைக்கு
இப்ப வரைக்கு இல்ல இப்போ இ ஒரு நேத்து தா ப்ளாக்லருந்து வெளில எடுத்தே நேத்து ப்ளாக்லேந்து வெளில எடுத் எடுத்தோன்னே சண்ட
வெளங்கீரும்
பேசாம ப்ளாக் பண்ணிட்டு மூடிட்டு ப்ளாக்கே பண்ணிருக்கலாமே அப்டிங்கிற மாரி தோணுது எனக்கு
ஆ ஒன்னையெல்லா என்ன பண்றது
தூக்கிப்போட்டு மிதிச்சா சரியாயிரு
அன்னைக்கே விட்டு தொலைஞ்சிருக்கணு நீதா வந்து மறுபடியும் எப்டி நீ போனன்னு தெரியில
என்னடி பண்றது லவ் பண்ணி தொலைச்சிடேன்ல என்ன பண்ண சொல்ற என்ன அப்பறோ விடவு முடியில ஒதுக்கவு முடியில நானு செரி என்னன்னமோ பண்ணி எப்படியாச்சு இழுத்து கொண்டுப்போயர்லா அப்டின்னு பாத்தா முடிய மாட்டேங்கி தே
அந்த புள்ள எப்டி அந்த புள்ள மைண்ட் செட் எப்டி
அந்த புள்ள மைண்ட செட் எப்டின்னா நா அவ கைக்குள்ள இருக்கணு அதுதா அவ மைண்ட செட்
எனக்கே ஒண்ணு புரியுது இல்ல நீ ஒண்ணு சொல்ற அந்த புள்ள எப்டின்னே எனக்கு வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத மாரி இருக்கு
ஆமா அப்டித்தா எனக்கே இருக்கு அவள பொறுத்த வரைக்கு நா அவளுக்காக எல்லாமே எழந்துட்டு வரதுக்கு தயாராதா இருக்கே எழந்துட்டு வர தயாராதா இருக்கே மீன்ஸ் அதாவது அவளுக்காக என்னோட ஃபமிலியையு என்னோட இதையு இது பண்ணிட்டு வரதுக்கு ஆனா அவ அவளோட மைண்ட் செட்ட பொறுத்த வரைக்கு அவளுக்கு அவளோட குடும்பம் மட்டும் தா வேணு
அப்ப என்ன பண்றது
அப்ப என்ன பண்றது நா சொன்னே ஒன்ன ஒரு பத்து ஓண அஞ்சாறு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்பறோ நா உங்க வீட்ல வந்து பேச ரேனு வை அப்ப வீட்ல வந்து பேசும்போது அதாவது உன்ன உங்க வீட்ல வந்துட்டு கொளுத்திருவே உசு உசுரோட பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவே அப்டின்னு சொல்ற பட்சத்திலயு எனக்கு க் அவந்தா வேணு அப்டின்னு நீ நிப்பியா அப்டின்னு கேட்டா இப்ப நீ அ இருரு நீ அந்த இடத் த்துல இருந்தா உன்னோட பதில் என்னவா இருக்கு
தெரில
அவ சொல்றா அது அப் அப்ப பாக்கலாம்
அப்ப பாக்கலாமா
அதுக்கு என்ன அர்த்தோ
எடையில கழட்டி விட்டுருவான்னு அர்த்தம் ஹலோ
உம் கேக்குது கேக்குது
என்ன சைலன்ட் ஆயிட்ட
இல்ல ஒரு மாரி டிப்ரஷன் ஆயிருச்சு ஒரு நிமிஷம்
ஏ நா சொன்னேன் நாலயா
அப்டின்ட்டு இல்ல அது என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா இது ஒரு மாரி இழுத்து புடிச்சு வச்சு ஓட்டுற மாரி இருக்கு நா சொன்னாலு அவ புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிற ஆச்சா போச்சான்னு பேசுறா இப்போ அதாவது நா ஒரு பிள்ளை கூட பேசுறேன்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு
ஆமா
அந்த புள்ள இது மென்ஷன் பண்ண வேணா அது யாருன்னு தெரியு உனக்கு
ஆமா அ தெரியும்
பாண்டிங் உனக்கு தெரியு
அ தெரியு
சொன்னா அவளுக்காக என்ன அவாய்ட் பண்றியா அப்டின்னு கேக்குறா
நீ அப்டி பண்றியா
அப்டி பண்ணல அப்டி நா பண்றே அப்படி நா பண்ணல நா என்ன பண்றேன் அப்டின்னா எனக்கு வேணா விட்டுறு உ வாழ்க்கைய நீ பாரு எ வாழ்க்கைய நா பாக்குறே
அப்ப சொல்லீரு
அதையும் சொல்லி தா பிளாக் பண்ணதே ஒ வாழ்கய நீ பாரு ஒ வாழ்க்கைய நீ பாரு எ வாழ்கய நா பா பாக்குறேன் உ உங்க அம்மா உனக் ஏதாச்சும் ஒரு நல்ல புள்ளையா செரி நல்லப் பையனா நா ந கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்டின்ட்டு
அதுக்கு சொல்ற என்ன அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படிங்கறா நான் சொல்றேன் பைத்தியக்காரியடி நீயு அப்டியும் பேசுற இப்டியும் பேசுறேன்னா அதுோ ஒரு குடும்பத்துல பேசுறது அப்படிங்றா எனக்கு ஒன்னும் புரில நான் அப்டியே நிக்குது ஒரு இதுல என்னடா பண்ணி தொலைையறது அப்படிங்கிற மாரி இருக்கு எனக்கு
இப்ப நீ எதுக்க அப்ப பிளாக்லெருந்து எடுத்த
அதுதான் இப்ப ஃபீல் பண்றே பெசாம மூடிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு
இப்போ உனக்கு என்ன தாட்டு என்ன வண்லானு ஐடியா
எனக்கு என்ன பண்ணன் ஐடியானா நான் இப்பவும் அவள கடைசி வரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடி தான் அதுக்கு அவ தயாரா இருக்கணு அவ எந்த நேரத்துல காலவாரி விடுவான்னு தெரியாது என்ன இருந்தாலும் நான் கேட்டேன் நா ஹாஸ்பிடல படுத்துக்கும் போது என்னை விட்டுட்டு போனதான
ஒரே நிமிஷோ
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்